ஹலோ கேக்தா ப்ரோ ப்ரோ நீ நாங்கப் நீங்க என்ன ப்ரோ பண்றிங்க
நா அத சும்மாதா ப்ரோ கேட்டரிங் வந்துக்கறே நீங்க ஓ அப்டியா என்ன வேல ப்ரோ
கம்பெனி வேலப் ப்ரோ இங்க நெறைய ப்ராடக்ட் இருக்கு ஸ்டிக்கர் ஓட்டி அனுப்புனு ப்ரோ அதுக்கு
ஓ அப்டியா சேல்ரி எவ்வளோ ப்ரோ
ப்ரோ சேலரி ஒரு மாசத்துக்கு பனன் பன்னென்டு ப்ரோ
எத்தன மாசமா போறீங்க
நா இப்தா ப்ரோ இந்த மா சம போற வேலைக்கே
லி ஆஹ்
ஆஹ்
எங்க இருக்குது அன்க்கா அந்த வேரவுஸ்
வேறவுஸ் ங்க வீட்டு பாத்து ப்ரோ
ஓ வீட்டு பக்கத்துலேருக்தா ஆஹ்
கேட்ரிங் போரில கேட்ரிங் எவ்ளோ ப்ரோ சம்பளோ தராங் இப்போ த்ரீ பிப்டி தான் ப்ரோ த்ரீ பிப்டி தானா என் ப்ரோ நா போவும்போதலாம் கம் முன்னூறு குடுத்நாங்க இப்போ பிப்டி எதிட்டாங்களா
அப்டியா ப்ரோ முன்னாடி ஏத்திடாங்களா இப்ப நானூறு ஏத் த்தளான் ட்ரை பண்ணுகுர
அப்டியா ப்ரோ பேட்டா காசு தருவாங்க்லா எப்டி ப்ரோ அதுக்கு
அது டிஸ்டன்ஸ பொர் ருத்து ப்ரோ
அப்டியா ப்ரோ
உம்
ப்ரோ நீங்க எப்டி நீங்க எத்தன்ன மீட்டர்ல இருந்து உ உங்க ஏரியில இருந்து எத்தினா கிலோமீட்டர் வர போவீங்க கேட்டரிங்கு
லீம் தானு எத்துன கிலோமீட்டர்னா போவோ அன்லிமிடட்னா எத்தனை கிலோமீட்டர் வேனா போவம் எஸ்
எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்றார் ப்ரோ அவர் நிறைய இது கேட்ரிங் கூப்டுவாறு நீங்க அவர காண்டேக்ட் பண்றீங்களா
ஓகே ஐ ஆம் ஃப்ரீ
ஃப்ரீயா ப்ரோ
நீ எப்ப வேணா எத்தன பேர் வேனா ஆளு கூப்ரிங்லோ டுத்த ம்சோ வந்துரு ரெடியா இருங்க
ஓகே ப்ரோ ப்ரோ நீங்க எத்தினி பேர் இருக்கீங்க பசங்க கேட்ரி்ங் பசங்க
நாங்க ஒரு இருபது பேர் இருக்கோ ம் ஓகே ப்ரோ
என்ன ப்ரோ இப்ப இப்ப ப்ரோ
புரில
நீங்க கேட்ரிங் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இப்ப போறது மெஜ்ஜா ப்ரோ
ம்
உம்
இதுவா இது எங்கேஜ்மெண்ட் ம்
வக்கிறாங்களா எங்கேஜ்மெண்ட்க்கு
ஆமா ப்ரோ
ப்ரோ எங்கேஜ்மெண்ட்க்லா அப்போ கேட்ரிங் வக்க மாட்டாங்க ப்ரோ இப்போ தா ப்ரோ கேட்ரிங் கூப்டுறாங்க எல்லாதுக்கு கேட்ரிங் கூப்டுறாங்க பர்த்டே பங்க்ஷன்க்கு கூப்டுறாங்க மேரேஜ்க்கு கூப்டுறாங்க எல்லாதுக்கு கூப்டுறாங்க ப்ரோ கேட்ரிங்க்கு இன்னா சாப்டீங்களா ப்ரோ
சாப்ட்டே ப்ரோ
ம்
பிரிஞ்சி நீங்க
ப்ரோ நா வந்து மீன் கொழம்பு ப்ரோ
ஆ என்ன ஏது கேரளா ட்ரிப் போனீங்கன்னு கேள்விப்பட்டே
ஆமா ப்ரோ நீங்க கேரளா போய்ருக்கீங்களா
நா போனதில்ல ப்ரோ
ப்ரோ கேரளால எங்க மாமா வீடு இருக்கு ப்ரோ
கேரளால்ல உங்க மாமா வீடுருக்குதா ஆ ஆ செரி
எங்க மாமா வீட்டுக்கு சரி போனே சும்மா பாக்குறதுக்கு அப்டியே சுத்தி பாக்க போனே அப்டியே பாத்துட்டே ப்ரோ
ஆ எப்டிருந்ச்சி எங்க எந்தெந்த பிளேஸ் போனீங்க எங்க எங்க போனீங்க
மூணாறு போனே வர்க்கலா வாகையம்மா நம்மா நெறய எ எடம் ப்ரோ
ஆஹ் ஆஹ் ஆ
நெறைய எடத்துக்கு பாத்து பாத்துட்டு வந்தே நீ ப்ரோ நீங்க யான பாத்துரீல யான
படையப்பாவா
ஆஹ் அ அந்த அது ப்ரோ
இல்ல ப்ரோ பாத்ததில்ல
ப்ரோ அது எங்க மாமா தா ப்ரோ அந்த யான
உ மாமா தா படையப்பா யானயா ஓக் கே ப்ரோ அப்புறம் மூணார்ல எப்படிந்துச்சு ரூம்லா எவ்ள
ப்ரோ ரூம் வந்து ஒரு ஆறு ரூம் கேட்டாங்க ப்ரோ ரூமுக்கு ஆனா ரூம்க நல்லதா வந்தது ஆனா கூட பசங்க வந்து அஷ்டம் இது ரொம்ப கூட்டம்னால ஒரு கெட்டல வந்துச்சு ப்ரோ
ஓ அப்டியா
ப்ரோ
ஓகே ப்ரோ
ப்ரோ நீங்க மூனாறு போயிருகிங்ளா
மூணாறு போனதில்ல ப்ரோ பர்க்கலா போய்க்ற
பர்க்லா போயிர்ங்களா ஒர்க் பர்க்கலா எப்படி இருக்கு ஒர்க் எல்லா
பீச்சல ஜாலியா இருந்தீங்கலா என்ஜாய் பண்ணீங்கலா யா
ப்ரோ நா போம்போ பீச்சு மழை வந்து ப்ரோ
ஓ மை காட் எப்போ எப்ப போனீங்க இந்த மாசந்தானே போனீங்க
இல்ல ப்ரோ நா போனா இல்ல ப்ரோ நா நவம்பர் மாசம் போன ப்ரோ நானு
நவம்பர் மாசம் கிளைமேட் கரொக்டா இருக்குமே ப்ரோ மழ எல்லா வராது குளர்காலம் ப்ரோ
இல்ல ப்ரோ மழை வந்து ப்ரோ அப்போ
மழ வஞ்
ஆமா ப்ரோ செம மழ ப்ரோ என்ன கீழ விடல பீச்ச கிட்ட விடல அவுங்க துரத்துறாங்க அவங்க ஆஹ
ரொம்ப மழை பெஞ்சுதா
ஆமா ப்ரோ செம மழ ப்ரோ கே கீழே எச்சரிக்கி பலக போட்டு இது விட விடல எங்கள உஹூம்
அந்த அளவுக்கா மழ வந்
ஆமா ப்ரோ
ஆஹ
அப்படியே எங்க மாமா வீட்ல மழ வந்துச் செம தண்ணி ப்ரோ அந்த கேரளால அந்த இடத்துல நெறய தண்ணி நெறயா ப்ச் இதாச்சு தண்ணியெல்லா வந்தது அங்க.
கேரளால உங்க மாமா வீடு எங்க இருக்கு
கேரளால கரெக்டா மூணார் ப மூணார்ல ஒரு அந்த கட பேர் தெர்ல ப்ரோ.
ஆஹ்
பக்கத்துல தா ப்ரோ வீ டு ஆனா நல்லா இருக்கு ப்ரோ வீ டு நீங்க அடுத்த வாட்டி சொல்லுங்க நாங்க எங்க மாமாகிட்ட சொல்றேன்.
சொன்னா மட்டும்தா பண்ருவாரு எங்க மாமா
டிஸ்கவுண்ட் பண்ணுவாரா ப்ரோ டிஸ்கவுண்ட்
ஓ டிஸ்கவுண்ட் ஓகே
ப்ரோ நீங்க வேற எங்கன போயிர்வீங்க. மூணாறு போயிர்வீங்க சே வே க்குல போயிர்வீங்களா பு வேற வேரெங்கன போய்ருவிங்க
ஆஹ் ப்ரோ
சொல்லு ப்ரோ நல்லா இருக்கிறோம் ப்ரோ. நீங்க எப்டி ப்ரோ இரு இருக்கிறீங்க. சாப்டீங்களா ப்ரோ என்ன சாப்பறீங்க சாப்ட்டே ப்ரோ பிரியாணி ப்ரோ
பிரியாணியா
ஆமா ப்ரோ
வெளியவா வீட்ல செஞ்சாங்களா
இல்ல ப்ரோ வெளிய ப்ரோ
நல்லாருன்ச்சா
நல்லாந்தது ப்ரோ கட பிரியாணி
ஆஹ சாம்பார் ரசோ சாமி கும்டாங்க
ப்ரோ என்ன சாமி கும்டாங்க
விநாயகர்
ஓ விநாயகரா விநாயகர்க்கு கும்புடுவீங்களா
புரில
விநாயகர்க்கு கும்புடுவீங்களானு கேக்கறேன்
எங்க அம்மாக்கு கொஞ்சோ கடவுள் பக்தி
அப்டியா ப்ரோ
எல்லா சாமி நல்லா கும்டுவாங்க நம்பளுக்கும் கும்புர்ர பழக்களாம் இல்ல நம்ம வாய்க்கு ருசியா சாப்ட்டு வந்தாச்சா
வாதானா ப்ரோ சூப்பர் ப்ரோ
இதாங்க நல்லா சாப்டே ஃபுல்லா
ம் ம்
ஃபோன் பேசிட்டே தூங்க வேண்டியதா தூங்கனுமா ஒரு ஆறு மணிக்கு எந்ச்சிகினு என்ச்சு கிரிக்கெட் கிரிக்கெட் வெளயாட போனோமா ஆ கர்ட்டா இருக்கு பிளேயர் ப்ரோ கீப்பிங்கு பேட்ஸ்மேனு
பேட்டிங்கா பௌலிங்கா ப்ரோ பேட்டிங்கா பௌலிங்கா ஓ பேட்டரா
ம் கீப்பிங் ஒன் டு ஒன் ஆடுவே
அப்டியா ப்ரோ
அதுதா சொல்ட்டம் ப்ரோ பட்ச்சுனா சிக்ஸு ப்ரோ
பட் என் என்னா எனக் கப் எதா அச்சிருக்காங்ளா பிட் எதா கப் எதா வெச்சுருக்கிங்ளா
அந்த மார்லா இல்ல ப்ரோ இது சும்மா ஊர்லயே வெளையா ட்றதா‌ டீம் போட்டு பெட் மேட்ச் விளாடுவாங்க ஆ ரென் நா என்னமோ அந்த மாரி கப்னா டோர்னமெண்ட்லா போனா கெடைக்கு டோர்னமெண்ட்லா போனதில்ல
போங்க ப்ரோ டோர்னமெண்ட்டுக்கு
எங்க ப்ரோ பதினோரு பேர் செட் ஆவணு
பதனொரு பேரா நீங்க எத்தன பேர் இருக்கிங்க ம் அப்டியா ப்ரோ
சின்ன சின்ன பசங்கெலா பொறுக்கி போட்டு அப்டிய ஒரு டீமா ஆடினே இரு ப்போ பசங்க இருந்தானுங்க அவ அவ அப்டியே ப டிச்சிட்டு வேலைக்கு போறது ஃபாரின் கீரின் போய் செ ட்லாய்ட்டானுங்க
ப்ரோ நீங்க என்ன பண்ணிப்போ படிக்கிறீங்ளா வேல செய்றீங்ளா எனாவ்து படிங்க ஸ்கூலா காலஜா
காலேஜ் ஃபைனல் இயர் ம் ம் நெஸ்ட்டு யூ ஜி போடுணோ யூ ஜி போட் டு எல்லா முட்ச்சாதா
ப்ரோ ஃபீஸ் எளோ ப்ரோ காலேஜுக்கு
நீங்க என்னா ப்ரோ வேலைக் போறீங்ளா
ஆமா ப்ரோ காலேஜ் முத்தா காலேஜ் முடிச்ச காலேஜ் பீஸே ஒரு அஞ்சு லட்சொ வந்துருச்சு அதா என்னா பண்ணன் தெர்ல
இப்ப பார்ட் டைம்மா ஒர்க் பண்ணலா அப்டியே காலேஜு படிச்சுஞ்டே அப்டியே ஒர்க் எதுனா
அதா ப்ரோ இப்ப அதா ப்ரோ ஒர் ஒர்க்குக்கு வந்துக்குறே சோமேட்டோ இங் கே எல்லா இல்ல ப்ரோ நாங்க நாங்க கிராம சைட் இ இருக்குறோமா ஆனால இங்க வேல எல்லா இல்ல அந்த வேல ப்ரோ பைக்ல்லா இல்ல ப்ரோ கார்தா பரோ இருக்கு
காரு ஓட்டுவீங்களா
ஓட்டுவ ப்ரோ
நல்லா ஓட்டுவீங்களா
டுவே ப்ரோ காரு
கார்ல கூட ஓட் லா ஆனா அது கா ல்லா செட்டாவாது
ப்ரோ கார் எங்க ஊர் பாசங்க எல்லா நா தா சொல்லி குடுத்தே ப்ரோ காரு
சொ அதுவா ஒருத சொம்ம காசு ப்ரோ
இல்ல பைக் எங்கிட்ட இல்ல பா கால் நா ஒரு பைக் எங்கிட்ட இல்ல ப்ரோ எங்கிட் ட
எந்தா சொல்றே அது காலேஜ்
அதா ப்ரோ அதா ப்ரோ கம்பெனிக்கு பன்னுன்னுக்குற டெய்லியொ அங்க இங்க கம்பெனி வேலச் சைரே அப்டியே க இது பண்ணிடுறே ப்ரோ காசு
சேரி ப்ரோ அது
சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ செகன்ட் டிகிரி எதனா போட போறீங்களா முச்டிங்களா
ப்ரோ முஷ்டு கா இது கம்பெனி போற ப்ரோ நானு
ஆஹ் ஆஹ் இன்னா கம்பனி ப்ரோ
ப்ரோ அது பெரிய கம்பனி ப்ரோ அது சரி ப்ரோ ப்ரோ இன்னொ கொஞ்ச நேரொ இது பண்ணலா ப்ரோ